ஓ கேக்குதா
ஆ கேக்குது
ம்
இப்ப வந்து ராம்ப் சிக்னல் நம் படிக் போறோ
ஓகே
அ இப்போ ஃபஸ்ட்டு என்னா என்ன யூனிட் ஸ்டு ஸ்டெப்புனா பாசிட்டிவ் மட்டு வரு யூனிட் டிம்பிள்ஸ்னா என்னி ஈக்வோல்ட்டு சீரோல மட்டு தா அது வரு ரேம்புனா அ லீனியார்டி டிஃப்ரன்ஸ்சேஸ் லீன்யர்லி இன்கிரீசிங் வித் ரெஸ்பெக்ட்டு ச டைம் நா டைம் ரெஸ்பெக்ட் டு டைம் ஓகேவா
ம்
சபா
பொறும பொறும தண்ணிய குடிச்சுட்டு வா
ஆ ஒரு நிம்ஷோ இரு அப்பப்பா ஐயோ இன்னைக்கு பேக் மஸூல் போட்டு பேக் மஸூல்லா வலிக்குது ஏன் சிரிக்கிற நா இங்கென்ன காமெடியா பண்ற
இல்லல்ல ம் ரொம்ப நாள் கழிச்சு போட்டு வரேல்ல அதான் வலிகமா இருக்கு
அந்த அண்ணா என்ன அசிங்கப்படுத்திட்டாரு
யா
நா வந்து லேட்புல் மிஷின்ல போட்டதே ஒரே ஒரு வேரியேஷனு
ம்
வைய்டா வையிட் ஹேண்ட் வச்சுதா நா போட்ருக்கே க்ளோஸ் ஹேண்ட்ல வச்சி எனக்கு போட சொல்லி குடுத்தது கெடையாது அதாவுது அந்த ஜிம்முல எப்டின்னா நா போயி அண்ணா முன்னாடி கைய கொண்ட்டு கட்டிட்டு பாவாம நின்ட்டுயிருப்ப அந்த அண்ணாவே என் கார்டு எடுத்து பார்த்து எனக்கு என்ன ஒர்க் அவுட்டுன் சொல்லி
ம்
போயி அந்த அந்த மிஷின் கிட்ட போயி உக்காந்து ஒரு மூணு ரெப்பு பண்ணி இப்டித்தா பண்ணு சொல்லி காம்பாரு
ஓ
அத மட்டு நா பன்ட்டு வந்து மறுபடியு அடுத் த ஒர்க் அவுட்டுக்கு அந்த அண்ணா கிட்ட கை கட்டி நின்ட்டு இருப்பே வாயத் தொறந்து பேஸ் மாட்ட
அ
ம் ஃபஸ்ட்டு ஸ்டாடிங் போன புதுசுல வாயவே தொறந்து பேசமாட்ட அண்ணா அண்ணான் கூட கூப்ட மாட்ட அப்டே நா பாப்பே கைய கட்டிட்டு பா என் பாவமான லுக் உனக் தெரியுந்தான
ம் ம் ம்
ஆ அப்டி பாவமா மூஞ்ச வசிட்டு நின்ட்டு இருப்பே அவ்வளோதா அ ஏ அதா சொன்னே இது கூட போட்டதுதில்லயா ஜிம்முக்கு போனன் சொல்லிறாத அப்டினா நா நா போய் ரெண்டு வர்ஷோ ஆச்சு நா இப்ப வந்து எப்டின்னா எல்லாமே ஞாபகோ இருக்கு நா நேத்து கால்ல என்ன பண்ணன் கேட்டாவே மறந்துடு இப்ப இப்ப என்ன வந்து இதுல்லா கேக்குறீங்க அப்டின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாட்ட நா வேற ஓவரா பேசிட்டு இருந்தே
ம்
அவ்ளோதா ஃபேரா
போற பக்கோ எல்லா பக்கமு ஒரு அண்ணா புடிச்சு வம்புளுக்க வேண்டியது ஆ
நா வம்பிளுலுக்கல அவர் தா என்ன வம்பு இழுத்தாரு
ம்ஹும்
ஏ அப்பாவி மூஞ்ச பாத்தா யாராவ்து வம்பு இழுக்குற மாரிய தெரிது
அடேங்கப்பா
உண்ம தானே
உண்மைதா உண்மைதா உன்னைய யாரு வம்பிழுக்க மாட்டாங்க நீ யாரையு வம்புழுக்க மாட்ட உன்னைய தா புடிச்சி வம்புழுபாங்க
ஆ இப்ப சொல்றியா இதுதா கரெக்டு
ம்
ம் இன்னைக்கி நல்லதொரு உணவு நைட்டு
ஓ
சேரா கொத்து பரோட்டா ‌சாப்ட்டே இரு நாளைக்கி மீன் கொழம்பு சாப்புனு போல இருக்கு ஆனா ‌மீன் கொழம்பு வேண்டா வேற ஏதாவு சாப்புல்லா ஆனா நாளைக்கி எனக்கு கரிசோறு தா வேணு ஆனா கரிசோறு சாப்டா ஹீட்டு கெளம்பிடு அதனால நா நாளைக்கு என்க்கு கறி வேண்டா நாலாண்டை கறி சாப்ட்டுக்கலா இன்ன
வேணாங்கிற செட்டாகாதுங்குற மைடே வேணுங்குற
அதாவ்து எ வீட்டுக்கு தெரிஞ்சு சாப்டா எனக்கு செட் ஆவாது வீட்டுக்கு தெரியாம சாப்டா செட் ஆகு
ஓ ஓ ஓ அதனால காலேஜுக்கு வர அன்னைக்கி சாப்ட்டுக்குற
அஃப் கோர்ஸ்ஸு டெஃபினிட்டி
சூப்பர் சூப்பர்
காலேஜ் வந்துதா நா எஸ் எஸ் ஏ படிப்பேன் நெனைக்கிறே நானு
ம் ஹும்
ஆமா பின்ன படிக்கிற மாரியே தெரியில இப்ப தா வந்து மாடியூல் ஒன்னியே எடுத்து வச்சுட்டு உக்கான்ட்டு இருக்கே இனி நா மாடியூல் டூ படிச்சு த்ரீ படிச்சு ஜட்ரா சம் படிச்சு லேப்லாஸ்ஸு கோரியரீ படிச்சு இத்தன‌ படிக்கணு
கேட்டாலே தலைசுத்துதே எப்டி படிக்கப்போறியோ
எல்லாத்துக்கு ஃபார்முலா ஃபார்முலா மறந்து போச்சுன்னா அப்பதா டாஸ்க்கு
ம்
இப்ப வந்து ரேம்ட்டு சிக்னல் படிச்சிட்டமா ரேம் சிக்னல்ல ந ன் னா லீ னீ ய லீ இன்கிரீஸ் வித்து ரெக்ஸ்பெக் டூ டைம்
ஓகே‌ ம்
பேரபோலிக் சிக்னலுக்கு எந்த ஒரு வேர்டிங்ஸு குடுக்கல ஆ பி ஆஃப் டி ஈக்வல் டூ என் டி ஸ்கொயர் பை டூ ஃபார்‌ டீஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டூ ஜீரோ ஜீரோ ஃபார்‌ரு டீ லெஸ்தன்‌ ஜீரோ ‌ஓகே வா இதே மாரி டிஸ்கிரீட்டுக்கு இப்ப கன்டினியூஸ் டீனா கன்டினியூஸு பிஸ்கிரிட்னா என்னு இப்ப பி ஆஃப் எண்‌ ஈக்வல் டூ என் ஸ்கொயர் பை டூ ஃபார் என் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு ஜீரோ ஜீரோ ஃபார் டீஸு சி என் இஸ் தசர்தன் ஜீரோ ஒனக்கு எதாது புரிதா
ஒனக்கு
எனக்கே புரிலங்கறப்ப ஒனக்கு எப்டி புரியு ஒனக்கு புரியாது
அஸ்தோ அல்லா
ஆ
வாஸ்த்து அல்லா
அவ்ளதா
அவ்ளதானா
இருப்பா இப்ப வந்து இன்னொரு ஒரு தலவலி வந்து இங்க நா பாத்திட்ருக்கே
நத
ம் சி சி சி லாப்டாப் லாப்டாப் டிஸ்டப்பன்ஸ் எப்டிதா இதெல்லா வந்து இவுனுங்க சால்வ் பண்றாங்ளோ சால்வ் பண்றவ மட்டு ஏ கைல கெடச்சான் வச்சுக்கவே
ஆ
ஊ மூளைய கொஞ்ச கடன் குடுறாசானு உ மூளைய கடன் வாங்கிருவே சிம்பிள்
சாய்ஸ்
நல்ல சாய்ஸ் இல்ல
ம்
ரொம்ப நல்ல முடிவுல‌
ஆமா ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு காமா எடுத்திருக்க
ம்
அகிம்சை வழிய போகாம சாந்தமான வழியில பொயிட்ட
அகிம்சை தா சாந்தோ எனக்கு தெரிஞ்சி நீ போய் ஒழுங்கா படிச்சிட்டு வா ஓடு
நானா
அகிம்சைனா சாந்தம்
ஏ அகிம்சைனா சாந்தம் இல்ல அகிம்சைனா சண்ட போட்றது தான
காந்தி அகிம்சாயி வழியில் இண்டிபெண்டன்ஸ் வாங்கனாரு அவரு போயி சண்ட போட்டாரா அந்த மனுஷே
ஆம்மா
ஒலகத்தலயே ஒன்னா நம்பர் ஒண்ண நம்பர் மட்டி தா நெனச்சே என்ன விட ஒருத்த இருக்கான்னு நெனைக்கு போது
பெருமையா இருக்கா
லைட்டா எக்ஸ்போ நன்ஸ் இல்ல க்ரோயிங் இல்லைனு நெனச் செல்ல அதா இல்ல இருக்கு பேராபோலிங் எக்ஸ்போனன்ஷியலி க்ரோயிங் சிக்னல்
இப்ப எல்லாத்துக்குமே இருக்கு
அது மண்டைல வெச்சிட்டு எனக்கு ஸ்டோரேஜ் இருக்கானு கேட்டா அதுதா இல்ல
அதா இல்ல
ஆம்மா ஆஃப்
ஒரு நிமிஷ இரு நா ஏர்பாட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறே எனக் காதுல வெச்சு பேச எனக்கு கா கைய்யல்லா வலிக்குது ஒர்க் அவுட் போட்டதுக்கு அப்டியே எரிச்சலா வருது கையெல்லா அப்டே தனியா கழ்ட்டி வெச்சர்லாமான்ட்டிருக்கு
அது முடியாதுக்கா
அது முடியாதுனு தெரியு அம்மம்மா எனக் தெரிஞ் எங்கக்காக்கு வந்து நாலானைக் எக்ஸாம்ன்னு நெனைக்கிறே
ம்
எனக் ஃபுல்லா எக்ஸாமா ஸ்டோரி போட்டுகிட்டு இருக்கா எனக் தெரிஞ்சு அவ எக்ஸாம ஸ்டோரி போற நேரத்துல படிச்சிருந்தா பாஸ் ஆயி பாஸ் ஆயிருவானு நம்பறே ஆனா வந்து இத படிக்காத நானே வந்து அட்வைஸா சொல்ல கூடாதுதா ஏ இவ்ளோ சிரிக்கிற ரொம்ப காமெடி பண்றனோ
இல்ல நீயே இந்த மாரி இரு க்குபோது உங்கக்கா எந்த மாரின்னு நெனச்சே அதா சிரிச்சே
நாதா கிராக்கு எங்கக்கா இல்ல
ரைட்டு
நாதா லூசு எங்கக்கா வந்து ரொம்ப தெளிவு
ஓ
அவளுக்கெல்லா இந்த மாரி பேசுனா புடிக்காது மண்டைலயே தட்டிருவா அமைதியா இருன்னு
பரவால்ல
சீஸ் வெரி குட் சிஸ்டர் அன் நெய்ஸ் ஒன்
ம்
இரு ஏ க்ரஷ் வந்து இப்போ வந்து பத்து ஸ்னாப் போட்ருக்காரு
அடேங்கப்பா
எதுமே எதுவுமே அவர் முஞ்சில பாட்டுல்லா போட்டிருக்காரு பைத்தீகற
ம் ம் ம்
சொக்கதங்கமடி நீ என் தங்கமடி வாடி வந்து கட்டிபுடி சாமி நீ தானடி அது யாருனுதா எனக்கு தெரில
கட்ட பொம்மை பேரை நீ கத்தி விசு வீரன்னு சொல்லிட்டு அ அப்டின்னு சொல்லிட்டு நெருப்பு உட்டுருக்காப்புல
நீய தா இருக்கு விட்டுபுடி ஏ நீய தா இருக்கு
சேரி விடு நானேதா அதுக்கப்புற ப்ரௌன் ஹார்ட் போட்டு கண்ணாலே கர்வம் செய்யாதேன்னு போட்ருக்கு இருக்காரு இவ இருக்க இவ அதை பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புற நெக்ஸ்ட் வந்து பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால்னு அவர் வந்து இருக்காப்புல இத்தனையு போட்டா அந்த மனுசு என்னோட என்னோட மெசேஜ்க ரிப்ளை பண்ணல
ம் ம் எதுல மெசேஜ் பண்ண
ஸ்நாப்ல
சேரி ரைட்டு
மிச்ச கதைய நா நாளைக்கு சொல்றே
ம் பாய் பாய்
பாய் பாய்